ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே
ம் என்ன தோழி என்ன பண்ணிட் இருக்கீங்க நீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கே சும்மா தா இருக்க நீங்க
நானு இப்போதிக்கு எதுவு பண்ணல தோழி இப்பதா ஏ சின்ன பைய அப்டே எந்திரிச்சிருக்கா அதுக்கப்றோ தா பெரிய பைய எந்திரிப்பா அதுக்கப்றோ தா நா வேலைய ஸ்டார்ட் பண்ணனு
சேரி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவுங்க
அவுங்க வந்து ஒருத்தர் செகண்டு, ஒருத்தர் வந்து யு கே ஜி
ஓ ஓ
கம் குட்டி பசங்க அங்க எப்டி இருக்கு கிளைமட் இங்க கொஞ்ச வெயிலாவே இருக்கு மார்னிங்ல இருந்து
மார்னிங்ல இருந்து இங்கேயு வெயிலாதா இருக்குங்க
சேரி சேரி சேரி உங்களுக்கு இந்த ரோட் சைட்லலா சாப்ட பிடிக்குமா
எப்பவோது ரேர்ரு ரொம்ப இது இல்ல மேக்சிமம் ஃபிஷ்ஸு, சூப்பு இந்த மாரிலா சாப்டுவோ
ஓகே நாங்களு அதே மாரி தா அப்ரோ இந்த தட்டுவட செட் புட்டு அந்த மாரி
ம்ஹூ சேரி சேரி நாங்ளு சாப்டு எப்பவாவது சாப்டுவோ அந்த மாரி
ஓகே ஓகே ஓகே
எ பையே சாப்டுவா பானிப்பூரி பர்கர் அந்த மார
ஆமா தோழி தோழி அந்த மூவில்லா சொன்னீங்க இல்லைங்களா மூவிஸ்ல்லா உங்களுக்கு எப்டி பிடிக்கு காமி காமெடி மூவி பிடிக்குமா இல்ல அப்டியே
எனக்கு வந்து சர்வேய்வேலு ஹாரரு அந்த மார புடிக் த்ரில்லரு இந்த மாரி புடிக்குங்
ம் அது எப்டி நைட் டைம்ல பாக்க பிடிக்குமா இல்ல பகல்ல பாப்பீங்ளா
ம் பகலேயு பாப்போ நாங்க ஆக்சுவலி ப்ரொஜெக்டர் வச்சிருக்கோ ரூமே இருட்டு பண்ணிக்குவோ அந்த மார இந்த இது ஜீப்ரா விண்டோஸ் போட்டிருக்கோ சோ வந்து ரூமே இருட்டா இருக்கு.
ம்
அவரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா ஈவினிங் தா அவர்க்கு ஒர்க் மு ஒர்க் தொடங்கு சோ ஈ புல்லா பகல்ல அ மூவிஸ் பாத்துட்டு
ஆ
அப்டியே போகு டைமு
ஸ்நாக்ஸ் எல்லா தேட்டர் பீல் கொண்டு வந்துருவீங்க
ஆமா தேட்டர்பீல் கொண்டு வந்தருவோ சேட்டர்டே சேட்டர்டே நைட்டு, சண்ட நைட்டு அந்த மாரி கூட பாப்போ ஒவ்வொரு
ம் ஓகே இந்த சீரியல்ஸ் எல்லா பாப்பீங்களா அதுல இன்ட்ரெஸ்ட்
ஆ இன்ட்ரெஸ்ட்டுங்க உங்குளுக்கு
நா பாக்குறது இல்ல பாட்டு கேப்பே பாட்டு பிடிக்கு
ஆ நாங்க சாங்ஸ் வந்துட்டு நா வந்து சாங்ஸ் போட்டுவிட்டு வேல செய்யறது. அந்த மாரி பாப்ப விஜய் டிவில சீரியல்ஸ் பாப்போ மேக் ஒரு நா வந்து எங்க வீட்ல சேந்து பாக்குறது சிறகடிக்க ஆஸ் மட்டுதா ஆமா ஆமாங்க மத்தது ஐயனார் துணை இது நெறைய பாப்போ நாடகோ நா பாப்பே கத மட்டுமாவது மேக்சிமம் தெரிஞ்சுக்குவே மெய் மெயினா ரெண்டு பாப்போ. ரெண்டு பாப்பே நானு சிறகடிக்க ஆச அயனார் துணை மத்ததல்லா ஸ்டோரி தெரிஞ்சுக்குவே
ஆ நீங்க எப்டி ஒரு ஒரு ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ட்டாலு அது கன்டினியூஷன் தேடுவீங்களா இல்ல ஓகே நா நெக்ஸ்ட் கண்டினியூஷன்
இல்ல தேட ஜியோல பாத்துருவே ஜியோல தா பாப்போ அதனால ஜியோ எனக்கு நெட்டு ஃபுல்லா ஃப்ரீதா ஆமா ஆமா
பாக்கணும் பாக்கணும் நெக்ஸ்ட் என்ன நடந்துருக்கோனு
ஆமா ஆமா நீங்க புக்ஸ் படிப்பீங்களா
புடுக்கு புக்ஸ் என்னுடைய புக்ஸ் கொஞ்சம் படிப்பேன். பாட்டு கேட்பேன் மோஸ்ட்லி பசங்க இருக்கிறதால பசங்க வந்து இந்த கார்ட்டூன் தான் ஓடும் வீட்டுக்கார் இருந்தா ஆனா நியூஸ் சேனல் காலையிலானா நியூஸ் சேனல் ஓடும்
சேரி சேரி சேரி நீங்க எப்டி எப்டி பாட்டா பாடு கேப்பீங்க
எனக்கு வந்து நல்ல ஆ அ குத்துசாங் தான் புடிக்கும் மெலோடி கேட்பேன் ஆ ஒரு சில மெலோடி கேட்க புடிக்கும். பட் கொஞ்ச நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா ஒரு லைன்
சேம் சேம் சேம் சேம் எனக்குந்தாங்க எனக்குந்தாங்க
மைண்டு் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன் சில சமயோ அந்த பாட்டோடைய ஞாபகங்கள் ஒருவேல நா படிக்கிறப்ப அந்த பாட்டு ட்ரெண்டில் இருந்து தா அந்த ஞாபகம் வரும் சேரி இதல்லாம் நம்ம படிக்கிறப்போ ஒரு ஒரு ஒரு சும்மா ஒரு பாசிங் கிளௌத்ஸ் மாரி வந்து போகும்
சேரி சேரி சேரி
நீங்க எப்டி மணி மேனேஜ்மெண்ட்லாம் எப்டி சேவிங்ஸ்லாம் எப்டி பண்ணுவீங்க அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா அ சேவிங்ஸ்கில் எதாவதா
ஆக்சுவலி வீடு கட்டியிருக்கோம் இல்ல லோன் போய்ட்டு இருக்குது அது இல்லாம எங்க வீட்டுகாருக்கு தெரியாம வேணா நா சேவிங்ஸ்ஸு ரொம்பல்லாம் இல்ல ஒரு ஹண்ட்ரடு சந்தைக்கு போகும்போது ஹன்ட்ரடு டூ ஹன்ட்ரடு அந்த மாரி சேத்து ஒரு பைவ் தௌசண்ட் வச்சிரு
நல்ல ஓகே நல்ல விஷயம் தான
அந்த மார்
ம் ம் ம் ஆனா நம்ப அந்த சேவிங்ஸ்லேந்து ஏதாச்சும் ஒன்னு எடுத்தா தான் அது கடகடன்னு செலவாயிரும் அது எடுக்காம அப்டியே வச்சிருந்தா அது அமௌண்ட் அப்டியே இருக்கு ஆனா அது எப்டி அதா தெரில சி இதுக்கு மட்டும் எடுத்துக்கலனா கெட்ட கட ஆனா எப்டிதான் காசு மட்டும் எப்டி போகுதுனே தெரில
ஆமாங்க
போய்டுது ம் இல்ல அந்த பாருங்களன் நான் பா ஒரு ஒரு மாசோ கஷ்டப்பட்டு வர சேலரி அது வித்தின் ஹார் ஓ வித் தின் ஹார்ஸ் குள்ள இருக்கு இதுக்கு போ இதுக்கு அமௌண்ட் பண்ணணு இதுக்கு போடணும் அதுக்கு ஸ்பிளிட் பண்ணடுறோமா
ம் ம்
க்குமா அதுவும் கடக கடனு போய்ரும்
ஆமா ஆமா எப்டி போகும்னே தெரியாது செலவு பண்ணது மட்டும் ஸ்பீடா ஆயிரும் சே சேர்க்கறது எவ்ளோ கஷ்டப்பட்டு எவ்ளோ நாள் குள்ள சே சேப்போம் ஆனா கஷ்டப்பட்டு அத சேக்கறது டக்குன்னு போயிரும்
ஆமாமா, இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி பத்தி என்ன நெனைக்கிறீங்க நீங்க
நானா அது ஒவ்வொரு டைமு ஓகேங்க ஒவ்வொரு டைமு ரொம்ப மோ வருங்க
ம்
ரொம்ப குவாடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு பத்துவே பத்தாது அந்தளவுக்கு போயிடு ஆமா ஒவ்வொரு டைமு சொதப் பிருவாங்க சுத்தமா நல்லாவே இருக்காது அது வாயிலயே வைக்கவே முடியாதுங்க
ம் பட் எப்டி நாம்ப சொல்ற ஹோட்டல்தானா அவங்க வாங்கிட்டு வருவாங்க
ஆமா ஆமா சொல்லுவ சொல்ற ஹோட்டலுக்கு ஆனா பட்ஜெட்டாவு இருக்கும் இல்லங்க அதுவு மெயினு நம்ம நாங்க ரேட்டிங்க்கு ஒரு அ ரேட்டிங்கு மே மேக்சிமம் பாப்போ ஆனா பட்ஜெட்டு பாக்கணும்ல்லாங்க அதையு பாத்துதா இது பண்ணுவாங்
நீங்க எப்படி குக்கிங்ல உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சொல்லுவீங்க நீங்க
சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா
ஏ சூப்பர்
இல்ல நானு எல்லாமே ஆக்சுவலி நல்லா செய்வே ஆக்சுவலி நா
க்ரீம்லா போட்டு அந்த மாரி பண்ணுவீங்ளா இல்ல
மில்க்கு மில்க் ஊத்துவே ஆ கிரீமா அவ்ளோ அக்சுவலி அத க்ரீம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு டைம் சீக்கிரோ யூஸ் பண்ணிரோனு அப்டிங்கற மாரி ஒரு இது இருக் கு அ இல்லாட்டி அத கெ ஆ கெட்டு போற மாரி ஃபீல் ஆகுது அதை வாங்கி வச்சு வேஸ்ட் ஆகுது அதனால பால் கொஞ்சோ கெட்டியா காய்ச்சி மட்டு மேல இது பண்ணிக்குவே
ஓ கெட்டியான எப்டி அந்த பால்க்கோவா பதத்துக்கா இல்ல ஓரளவுக்கு
அந்த அளவுக்கெல்லா இல்ல நா ஒரு இப்போ சப்போஸ் பால் பாக்கெட் இருந்துச்சுன்னா ஊத்துனம்னா நல்லா சுண்ட வருல்ல அந்த மாரி வரும்போது ஊத்தி ஊத்துவே
சூப்பர் அது நா இன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா
ஆ ஆமா பட் நா பால் பாக்கெட் வாங்கறது இல்ல மாட்டுப்பால்தா வாங்கறது அது லேட் ஆகு கொஞ்சோ ஆ நா சிம்ல வச்சிருவே கொஞ்ச நேரோ அது கொஞ்சோ கெட்டி ஆகுற மாரி இருக்கு
ஓகே ஓகே ஓகே நல்ல விஷயோ உங்களுக்கு எப்டி பக்கத்திலே பால்லா கடைக்குதா
ஆ பால் ஆ ஆமாமா
ம்
எங்களுக்கு டாக் இருக்கு இல்லையா அவனுக்கு தயிர் வேணு சோ வந்து ஒன் லிட்டர் வாங்கி ஒன் லிட்டரு வாங்கிட்டா எங்களுக்கு காஃபிக்கு அவனுக்கு தயிருக்கு நான்வெஜ் சாப்டுவீங்களா நீங்க
ம் நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கு
ஓகே ஓகே, என்ன இன்னைக்கி என்ன ஸ்பெஷல்
அதா இன்னைக்கி நாட்டுக்கோழிதா எடுக்கலான்ருக்கே
சேரி சேரி சேரிங்
சேரி நா, ம், நானு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சமைப்பே
ச்செரி ஷெரி
உ நான்வெஜ்ஜுலியு செரி வெஜ்ஜுலியு செரி ம் ஆமமா எல்லா சமைப்பே கு பிரியாணிலா ரொம்ப நல்லா செய்வே
ஓகே என்ன ரெசிபி சொல்லுங்க பால் புலம்மே நானு பிரியாணி செய்வே இப்பங் கூட பக்கத் வீட் ட்ல ஒரு பக்கத்துல மெஸ் ஓபன் பண்ணிர்க்காங்க ஆக்ஷொலி அவ்ங்க மெஸ் ஓபன் பண்ணிரு க்கறவங்கதா ஒரு ஷாப் ஓப்பன் ஆ ஜுவல் ஷாப் ஓபன் பண்ணப்ப றாங்க அவ்ங்க சொந்தக்காரவங்க அவ்ங் வந்துட்டு ஜுவல் ஷாப் ஓபன் பண்ற அன்னிக் கி வந்துட்டு பிரியாணி செய்றாங்ளா முஸ்லிம் அக்ஷ்வலி பிரியாணி செய்றாங்ளா அவ்ங்க மட்டன் பிரியாணியோ சில்லி சிக் கேனல்ஸு ரெசிபின் சொல்லிர்க்காங்க எங்கிந்தோ ஆள் வெச்சி செய்ய போறாங்ளம்மா அத நா கேட்டே ஒரு நாள் நம்ம வந்து நாங்க செஞ்சா மட்டு பிரியாணி எங்க எல்லாத்துக்கு நல்லார்க்குதுங்கறாங்க வூ எங்களுக் மட்டு எனே எனக் வந்து நா நறையா டைமு யூடூப் பாத்து பண்ணிர்க்கே நர்ரியா டைம்மு எப்டி இப்டி விதவிதமா பண்ணுவே ஆனாலு ஒரு சாட்டிஃபிகேஷ் ச்சின்னாவே இருக்கவே இருக்காது அது வந்துட்டு அவ்ங்கவ்வு அவ்ங்க வீட்டுதும் அ மூணே மூண் இன்க்றிடியன்ந்தாஸ் சொல்றாங்க நானு அதேயி வச்சுதா ட்ரை பண்ணே
இல்லல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானு சும்மாராதா பண்ணிட்டுருந்தே பட் எங்க வீட்டுக்காரு வந்து இந்த பிரியாணி மசாலாலா அவரு நா இல்லாத் நா அம்மா ஊருக்கு போ அம்மா வீட்டுக்கு போறப்ப அவர் வீட்ல செஞ்சு செஞ்சு பழகி அவரு ஒரு இது மசாலாலா அவரே கண்டுபுடுச்சு
ஓகே
ஆவோ அப்றோ அவர் எனக் அரச்சி தருவார் அந்த ஸ்பைசஸ் மசாலா சொல்லிட்டு
ஹுஓகே அது எந்த என்ன மாரின் மட்டு அது என்ன மாரின் சொல்றீங்களேயே கண்டிப்
கண்டிப்பா தோழி நா உங்க கூட வந்து கண்டிப்பா அந்த ரெசியப்போ ரெசிப்பிய வந்து நா இன்னொரு கால்ல வந்து கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றே என்ன விட அவர் நல்லா செய்வாரு இந்த சட்னிலா நல்லா டேஸ்ட்டா செய்வாரு ஆனா செய்யக் நாம்ப நாம்ப் ஒரு பத்து நிம்ஷோ செய்வன்னா அவர் கொஞ்சு இருவது நிம்ஷோ செய்வாரு ஆ ஆ அந்த சட்னில்லா டேஸ்ட்டா செய்வாரு சப்பாத்தி சப்பாத்தி மாவு நல்லா பிசைவாரு அதனால அவர் இருந்தார்னா நா அவர்கிட்ட குடுத்துருவே
ஷேரிச்சுக் செரி
ஆ க்கற்னால கொஞ்சு அது சாஃப்ட்டா வர மாரி ஃபீல் ஆகு
ஆ நான் சப்பாத்தி சுட்டாலு சாஃப்ட்டாதா வருங்க
ம் நானுட்ஸ் நான் நா செய்ற சப் ப்பாத்தேங் எங்க வீட்டுக்காருக்கு எங்க மாமியாருக்கு பிடிக்கே பிடிக்கா ஆ நாங்களே செஞ்சிக்வேன் சொல்லுவா ச்சே ரொம்ப சந்தோஷோ அப்டே எனக்கு ரெண்டு போட்ருங்க நாலு சாப்ட்டாலே முடிச்சுக்றே
ச்சரி ச்சரிங்க எங்க வீட்ல நா சாஃப் ட்டதா செய்வேங்க அதனால ப்ராப்ளம் இல்ல நிக்கி இந்த பிரியாணில கு இதான்தா என்னா பண்ணாலுமே எனக்கு சேட்டிக்ஃபியேஷன் இல்ல பட் எல்லாரு நல்லாருக்குதும்பாங்க பட் எனக்கு சேட்டிஃபிகேஷனாவே இருக்காதுங்க
தோழி இன்னொரு கால்ல நா இத வந்து உங்க கூட பகிர்றே மிக்க நன்றி ஓகே ஓகே அப்டியே லைன்லியே இருங்க தோழி ஆப் ப்லேயேருங்க ஓகே